ஹலோ ஆ கேக்குது ஹலோ வணக் கம்எப்டி இருக்கீங்க நீங்க ஹலோ
ஆ கேக்குது
ஹலோ கேக்குதுங்களா
எனக்கு கேக்குது
இல்ல உங்க வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப லோவா கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
இப்பயு கேக்குது
அ இப்ப நல்லா கேக்குதுங்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
இப்போ நல்லாவே கேக்குதுங்க நல்லா இருக்குங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு இன்றைய நாள் எப்டி தொடங்கிச்சு
இந்த நாள் வந்து ஆ நைட்டெல்லா அவ்ளவா தூங்கல தூக்க வரல அதுக்கப்புற ஒரு நாத் தூங்கனதே ஒரு ரெண்ட்ர மூணு மணிிக்கிட்ட தா தூங்கன
என்னங்க ந உங்களுக்கு எனக்கு ஒரே நேரமா இருக்கே நாலு தூங்குது ஒரு ரெண்டு மூணு ஆய்ச்சு போல எனக்கு
அப்பாக்கு இது பண்ணியிருந்தீங்கன்னா அப்ப பேசியந்திருக்கலாம்ல்ல
இல்ல எல்லாமே வந்து பாத்தீங் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் எல்லா போயிட்டு இருந்ததா அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லா ஃபேமிலியா மேலயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கொ னால வந்து சேரி யாரையு டிஸ்டர்ப் பண்ண கூடாதில்லயா ஃபோன் பேசறன்ற பேர்ல
என்னமோ எனக்கு தெரில அதாவது சீக்கிரமே தூங்கிட்டே ரொம்ப தூக்கோ வந்துச்சுன்னு ட்ட ஒனம்போதுக்கெல்லா அப்டியே தூங்கிட்டே திரும்ப எனக்கு ஃபோன் வந்துச்சுங்ளா அப்றோ எந்த்ர் ச நா தூங்கிட்ட சொல்ட்டு திரும்ப வெச்சிட்டே திரும்ப ஒரு பதினொன்றரை மணி கிட்ட எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க அதுக்கப்றோ பேசிட்டே அப்றோ தூக்கோ போச்சா சரி கொஞ்ச நேரோ படிக்கலானு கொஞ்சோ படிச்சே அதாவது ஒரு அ இல்ல இல்ல அது ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கே ஒரு டென் மினிட்ஸ் படிச்சே ஆனா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தே திரும்ப ஒரு ஃபைவ் மினிட் ஸ் பாக்கறது திரும்ப ஒரு டுவென்ட்டி மினிட்ஸ் பாட்டு கேக்கறது அப்றோ தூங்லாமா வேணாமா தூங்லாமா வேணாமா சரி தூங்க வேணா படிக்கலா சொல்லிட்டு திரும்பவு ஒரு நேத்து வேற அமாவாசயா கொஞ்சோ பயமா இருந்துச்சா எங்களுடைய வாஷ்ரூம் வந்து கொ வீட்லந்து கொஞ்சோ வெளிய போய் போற மாரி இருக்கு
ஆ
அதனால இப்போ கொஞ்சோ ஓகே ஒன்னு இல்ல பாத்துக்கலா அப்டியே பேய் வந்தாலு பேய கொஞ்சோ ஃப்ரெண்டு் புடுச்சிட்டு போலானு நெனச்சிட்டு போயிட்டு துக்கு சுத்தமா தூக்கோ வர்ல பாட்டு கேக்கற சுத்தமா தூக்கோ வர்ல ஆனா புக்க எடுக்கற கொட்டாய் மேல கொட்டாய்
அது வந்து அது அதுதா உங்களோட படிப்பின் வந்து இதுவே வந்து பாத்தீங்கனா என்னது எல்லா எ பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து சோ தூக்கோ வர்லயா போய் புக்கெடுத்து படி பண்ணி எதுங்க உட்டது நா கூட படிக்கிறதுக்குள்ள புக் எடுக்க சொல்றங்ளோ நெனச்சே புக் எடுத்தா அஞ்சு நிமிஷல்ல நாங் அங்க தூங்கிடுவோ ஓகேங்க்கா
உண்ம உண்ம உண்மங்க உம்ம
அது நானு ஆச்சர்யப்படறே அதவு என்னனா வந்துச் சேரி ஓகே நம்ம இன்னைக்கு வந்து நேத்து வந்து சிக்கி தினமு பத்து மணிக்கெல்லா படுத்திரனு நாலு மணிக்கு அலாரம் வேற வெச்சிட்டே படிக்கணு கால்ல எழுந்து அப்டிங்க படுத்தே நா தூங்கந்தே எங்க ஒரு ரெண்டே முக்கா அதுமே ஆய்ச்சு ஆ அதனா சாப்ட்டு வந்ட்டு மணி எட்டு மணிக்கெல்லா எழுப்பி ரெஃப்ரெஷ் ஆய்ட்டு அதுக்கப்றோ கிளாஸ்க்கு வந்துதா
நானு அப்டிதா அப்றோ அஞ்சு மணிக்கு வீட்டுக்கார எழுப்ப சொன்ன
ம்
மணி மூணு ஆயிடுச்சு அப்றோ சரி கோவோ கொஞ்ச நேரோ தூங்கலா அஞ்சு மணிக்கு ஃபோன் வந்துச்சு அப்றோ இதோ எல்றனு சொல்ட்டு ஆஃப் பண்ட்டு இன்னொரு அக்காவே அஞ்சு மணிக்கு நா எழுப்பி விட்ட அக்கா எந்திரிக்கா அஞ்சு மணி ஆகுதுன்னு
உஹ்ம்
அவங்களு எந்திரிச்சிட்டாங்க அக்கா நீங்க எந்திரிச்சிட்டு எனக்கு கொஞ் நேரோ பொறுத்து ஃபோன் பண்ணுங்கனு நா திரும்ப தூங்கிட்டே
அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிக் க்ஸ் தேர்ட்டிக்குதா எந்திரிச்ச இன்னைக்கு பெருசா பெரிய மெனுல்லா இல்ல அ நேத்து வச்ச கறி கொளம்பே எனக்கு இருக்கு
ஆ
அதனால சரி பசங்களுக்கு மட்டு கேரட்டு பீன்ஸு வெங்காயல்லா போட்டு வதக்கி அதில சாதம் போட்டு களறி குடுத்தல்லா ஸ்நாக்ஸ்க்குப் பப்பாயா இது மட்டுந்தா சிம்பிளா பண்ணிக்கலான்னு சொல்லி தா அப்டிதா பிளான் பண்ணியிருந்தே அதே மாரி என் என் கேஸ்என்னவோ ரொம்ப ஸ்லோவா ஏரியுது அதனாலயே நா வந்து கொஞ்ச சீக்கிர பண்ணாற மாரி இருக்கு
எதுனா அழைப்பு எடுத்துருக்கோ ஏன்னா எங்க வீட்டுலயு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் இத வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒக்கா எ ரெண்டு இது வருக்குதுனால அந்த ஒரு நான்ஸ் அப்டியே என்னமோ சிம்மிள வச்ச மாறியே ஏறியா ஆரம்பிச்சுருச்சு அது பாஸ்ட்டே இது வேலைக்காகாதுரா சாமிய அப்பே அது என்னமோ சம்திங் அந்த டஸ்ட்ட்லா இருக்கவே அத கிளீன் பண்ணி அது போறதுக்கு அப்புறந்தா சரியாச்சு ஏன்னா வந்து தம்பி தங்கச்சில்லா காலேஜி அ ஸ்கூல் போறாங்க அப்டி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது போல இருந்தா அவளதா ரெண்டு மண்நேர வச்சு
ஆமா ஆமா அது பெரிய அடுப்புமே எனக்கு ஸ்லோவா எரியுது என்னது மூணு அடுப்பு இருக்கு பெரிய அடுப்பு சின்ன அடுப்பு மாரி எரியுது எல்லாமே ஸ்லோவா எ ரியுது ஒரு பத்து நிமிஷத்துல ச காய இருக்கிற சுடு தண்ணி எனக்கு இருவது இருவத்தஞ்சு நிமிச ஆகுது காயறத்துக்கே ரொ ரொம்ப ஸ்லோவா எரியுது
இது வந்து வே நா எப்படி சொல்றது டைம ர இது பண்ணு நம்மளுக்கு ஒவ்வொரு கட்டத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர்ராகு ஏன்னா வந்து அடுப்பங்கற ஏக்கு மணே கீட்டு ஒடம்பு எல்லாமே வெயில்ல இ வேறு அடுப்புலா ரொம்ப நேர நிக்கவே முடியாது வாய்ப்பே
ஆ ஆமாமா அதுவு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நா ஸ்கூலுக்கு நா ஸ்கூல் ரீ ஓபனுக்கு ஒரு ரெண்டு நாள் மூண் நாள் முன்னாடி தா ஊர்லருந்தே வந்தே அதுக்கு முன்னாடிலந்து கேஸ் கொஞ்ச ஸ்லோவ தா எரிஞ்சிச்சு ஆனா கொஞ்ச ஓக் க்கேவா எரிஞ்சிச்சு நார்மல எரியிற மாரி எரிஞ்சிச்சு இருந்தாலு வீட்டுக்கார் வேற ஊருக்கு போ றாரு அவர் போறதுக்குள்ளே இந்த கேஸ்ஸடுப்பு ரெடி பண்ணலா அவர் கூடவே போய் ரெடி பண்ணி எனக்கு அங்கு அத விட இன்னு ஸ்லோவா ஏறிய ஆரம்பிச்சிருச்சி ம் சரி அவர் வரட்ட அப்பற பாத்துக்கலா அதனாலயே கொஞ்ச சீக்கிர எந்திர் ச்சுட்டா கொஞ்ச பண்ண வேலை கொஞ்ச பாஸ்டா முடியு ஏன்னா பசங்களுக்கு எட்டு மணிக்கெல்லா பஸ் இல்லையா இத முடிச்சாதான ரெண்டு பசங்கள எழுப்பி குளிக்க வச்சு குளிங்க அவங்கள புஷ் பண்ணிட்டே இருக்கணு குங்க இந்த வேலைய பண்ணுங்க ஆ எல்லாரயு ஏ சின்ன பைய நீக்கு ஸ்கூலுக்கே நா போமாட்டே ஏ மிஸ்ஸு ஏ பி சி டி கேக்குறாங்கன்னு இ ஒரு நாள் போயிட்டு வந்திரு தங்கோ நா ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கிறே என்ன வேணுன்னு சொல்லு
ஆ
நேத்து வெள்ளிக்கெழம நைட்டேங்க மா அஞ்சு நாள் தான லிவு மா அஞ்சு நாள் தான லிவு ரெண் நாள் தானே அஞ்சு நாள் லீவ் இல்லையானு ஒரே அழுக சரி ஸ்கூலுக்கு போக பிடிக்கலையா ரெண்டு மாடு வாங்கி தரே மேக்கிரியான்னே
ம்
வேணா சரி ஆடு வேணா பன்னிகுட்டி வாங்கி தரே மேக்கிரியான்னு வேணா வீட்லயே இருக்கறே ச இப்ப நீ வீட்ல இருந்துட்டு சமைச்சிட்டு வீடை பெருக்கி துணித்து வச்சிட்டு பாத்திரம் கழுவிடு நாங்க வர்ரது குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வையி ஓகேவா நாஸ் கூலுக்கு போய் படிக்கிற காசு வீணா போயிடும்
ம்
கூலுக்கே போறோன்னா இன்னிக்கு காலை திரும்பவும் அழுக
குழந்தைங்கனாலே வந்து எப்பவுமே இருப்பான் போல அழுக ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு எங்க அக்கா பசங்க
சமத்தா போயிட்டாங்களா
எனக்குவேணா திருமணமே ஆகலங்க அதுவரைக்கும் ஜாலி நான் சின்ன பொண்ணுதான்
ஜாலி ஆனாலும் ஏ ஆகலன்னு கேடப்பாங்க ஆயிட்டு டாலும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க நல்ல லைஃப் இப்ப இருக்கிற லைப் நல்லா ஜாலிய என்ஜாய் பண்ணிக்கிங்க
அவ்வளேதான் நான் சொல்லிட்ட அம்மா எங்க அம்மா வேரு சொல்லுவாங்கங்க கல்யாண அசினா இது வந்து ஓ சொந்த வீடுமேரி கிடையாது உங்க சொந்த வீடு அதுதான் அப்டில்ல பிட்டா போடுவாங்க
வேற கணக்கு இதெல்லாம் இப்பவே பிரயின் வாஷ் பண்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க
அதன் எனக்கு வந்து இதுவே சொல்ல சொல்ல வந்து எனக்கு என்ன ஆயிச்சுன்ன வந்து சேரி நம்ம சம்பாரிகிற காசு எதுக்கு நம்ம இந்த வீட்டுக்கு இங்க கொஞ்சம் பேசம நான் மாமியார்ட்ட இன்வஸ் பண்ணிக்கிற ஏன்ன விட்டுருங்க அப்படின்ட
இப்பலாம் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போனாலும் அ அம்மா வீட்லையும் உரிமை இல்லை மாமியார் வீட்டலையும் உரிமை இல்லை எந்த லிஸ்டலைமே சேர்த்துக்க மாட்டன்றாங்க அதனால பாத்தீங்கன்னா டிஸ்டபன்ஸ் ஆமா அங்க போனா மாமியார் வீட்டுக்கு போண்றாங்க அங்க போனா இங்க என் பொண்ணு தான் பிரியர் எனக்கு பொண்ணு தான் பஸ்ட் பிரியாரிட்டி
அதுக்குதான் நான் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட அதுக்கு தான் சொன்னேன் அம்மா இங்க பாரு நாத்தனறு இருக்கர வீடு பாக்கவே கூடாது இருந்தா கூட ரெண்டு பையன் இருகற வீடா பாக்குனும்
ம் இப்பவே சொல்லிடுங்க எனக்கு வந்து கல்யாணம் ஆனாலும் எனக்கு எல்லா உரிமையும் இந்த வீட்டில் இருக்கு
ஆமா என்னோட தம்பி சொல்லுவான் அவன் நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் அவன் சொல்லுவன் ஏன்த எப்புடி இருந்தாலும் ஒன்றரை வருஷம் இருந்து இது கயாணம்மாயி பேய்டுவ இது வோன் வீடு கிடயாது அப்டின்னு சொல்லுவான்
ம் ம் ஏ ஆ அப்படி சொல்றப்ப வந்து நீங்க வந்து இந்த இததான் சொல்லணும் உனக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ இ க்குவல் ரைட்ஸ் எனக்கு இருக்கு ஃபஸ்ட்டு நான் தான் அதுக்கப்புறம் தான் உனக்கு நீங்க சொல்லணும் இந்த மாதிரி சொல்லி பாருங்க இந்த மாாதிரி சொல்லி பாருங்க ஆமாம் இலன்னு அவங்க அமைதியா ஆயிடுவாங்க
உம் ஆமா நான் சொன்னேன் என்னோட தம்பி கிட்ட ஏன்னா எங்க இருக்க எல்லா பாத்திரத்துலயும் வ இன்னோட பேர் மட்டும்தான் இருக்கும் ஆ அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையில வந்து எழுதும் போதே அந்த பாத்திரத்துல நேம் எழுத்து கேட்பாங்க
ம்
அப்படி இருக்கும்போது முக்காவாசி யானத்துல என்னுடைய பேர் மட்டும்தான் இருக்கும் கரண்ட் எடுத்தாலும் ஸ்பூன் எடுத்தாலும் குண்ட எடுத்தாலும் தோசைகல் முதல் கொண்டு எதுனா இருக்குனா கூட அதுல ஏன் பேருயிருக்கும் அதல்லா நா சொல்லுவான் இங்க பாரு ரெண்டு நீங்க அப்புறமாதான் உங்களாம் புதர்லருந்து எடுத்துனு வந்து கணக்குதா நன்ப்ப வீட்டுக்கு மகாலட்சுமி உங்கள்கு எனக்கு எல்லா உரிமையும் அக்கா கல்யாணன வந்ததுக்கப்புறம்
வந்து உண்மை உம் இல்லல்ல அது தான் வந்து உண்மை இப்பவே வந்து மனதளவு உங்கள வந்து ஃபிரிப்பர் பண்றாங்க
நான் சொல்லிட்டே நீங்க போ எனக்கு தேவ இல்லடா சாமிங்களா அப்படின்ற உங்க சொத்த வேணா உங்க கண்டிப்பாங்க இப்ப வே பேச பேமிலியா இருக்கட்டு
இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உரிம நம்மளுக்கு நம்ம எல்லா நம்மளுக்கு எல்லா உரிம இருக்கு அதுக்குன்னு அம்மா வீட்ல தா ஒரு உரிமை இருக்கா அங்க உரிமை இருக்குணு அங்கேயே நம்மளுக்கு ஈக்குவல் உரிமை இருக்கு அப்படி சொன்னா மட் டு தா நம்மளுக்கு எங்கயாச்சு ஒரு இடத்துலயாச்சு கடைக்கு இல்லன்ன நம்மல லிஸ்டலே சேர்க்க மாட்டேன்றாங்க
அது என்னம்மோ உண்ம தா
அது ஒரு டைலாக் வருமே நானு நானும் பெரிய மனுஷ தா நானு பெரிய மனுஷன் தா ஊருக்குள்ள சுத்துற மாரி நாம அப்டி சொன்னாதா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் வந்து கடைக்குது
பாப்போம்மே இன்னு ரெண்டு வருஷத்துல அங்கிகாரம் இருக்கா இல்லையா நானே கிரியேட் பண்ணி
ஏ நாம் ஆமாங்க கண்டிப்பா உங்களுக்குன்னு வந்து நாம தான் கிரியேட் பண்ணணு இப்ப நம்மளுக்கு பசிக்குதுன்னா யாரு சாப்புணு நம்மளுக்கு பசிக்குது என்னா நாம தான் சாப்புணு நம்மளுக்கு வேணுனா நாம தா சண்ட புடிச்சி வாங்கணு
ம்
வா தருவாங்கன்னு நனைச் எதிர்பார்க்கவே பாக்காதீங்க ஓகேவா நாம வந்து எதுமே வந்து ஆ இப்டி இருக்கணு அப்டி இருக்கணுனு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோடு போனா அது ரொம்ப ஃபெயிலியர் ஆகு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோடு போங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லைஃப் வந்து நல்லா ஹாப்பியா இருக்கு
எனக்கு அது மாரி தா என்னம நறைய விஷய உங்க கூட பேசுன கேக்குதா
இருங்க இருங்க ஆமா ஆமா பேசலா கண்டிப்பா வந்து நறையா பேஸ்லா மிக்க நன்றி
மிக்க நன்றி